ஹலோ ஆ கேக்குதா?
சார்ஜ் போட்டச்சோ
ஆ ஒரு நாப்பது ஏறி இருக்கு செரி போது நம்மள்து கொஞ்சொ பழய ஃபோன்னு அதனால பட்டுனி ஏற கது
நா வந்து நைன்டி நை நைன்டிக்கு கீழ இருக் க்கிற வரைக்கு நா வந்துட்டு எடுக்க மாட்டே
ஆ
அதுக்கப்பறோ அது ஜீரோ தொடுற வரைக்கு திருப்பி போட மாட்டே
ஃபுல்லா போடு ந சார்ஜ் மதியம் போட்டா இப்போ ஒரு மணிக்கு போட்டா நாலு மணி வரைக்கு ஏறுனாதா நூறே வரு எனக்கு
அது சரி
ஆ அவ்ளோ ஓல்டு மாடல் நாலு வருஷோ ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இயர் படிக்கம்போது வாங்கி குடுத்தாங்க.
நானு வச்சிருந்த ரெட்மி ஒன்னு அது என்னாச்சுன்னா ஒரு ஒரு ஃப ஒ ரு கோவத்துல நானே ஒடச்சிட்டே அது ரொம்ப பத்திரமா புள்ள மாரி வச்சிருந்த அத நான்
கோவத்துல ஃபோன ஒடச்சா என்ன ஒடச்சிருவாங்க வீட்ல
ம் இல்ல நா அந்த மார்லா பண்ண மாட்டே அதையும் மீறின ஒரு கோவோ ஆக்சுவலி இந்த மாரிலா எதையுமே தூக்கி போட்டு ஒடச் சதெல்லா கெடையவே கெடையாது பஸ் டைமு தூக்கி போட்டு ஒடச்ச பொருள் அதனால ரொம்ப வருத் தொற்றது அந்த இந்த ரெட்மி நைன் ஏ னு நெனைக்கிற அது ஆரஞ்ச் கலர்ல கோடு கோடா போட்டுருக்கு பாரிங்க இந்த ஃபோனு நல்லா நல்லா நல்லா இருந்துச்சு. எப்டின்னா அது அஞ்சு வருஷங்கிட்ட அது யூஸ் பண்ணியாச்சு அதனால வந்துட்டு அது அப்படியே நல்லா நின்றுச்சு கைலேயே ஒடச்சதுல ஃபோட்டோஸ் எல்லாம் போய்டுச்சு ஒன் னு கூட மிஞ்சலிய எப்படின்னா அந்த ஃபோட்டோவ அள்ளிக்கிட்டுதா வந்தே நான் அந்த மாரி
ம் ம் ம் நறைய ஃபோட்டோ மிஸ்ஸாயிருக்கூ
நெறையவா மொத்தமா போய்ருச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வர்ஷ கலெக்ஷனு
ம்
இல்லையோ இல்ல இத வேற எதில்யா சேவ் பண்ணி வச் தா நம்ப எடுத்துட் இருந்திர்க்கோ அது கேமுராலே இருக்குற அத நம்மு ஒண்ணு பண்ண முடியாதுல்ல
ம் அ அதுக்குதா முன்னாடி ப்ள ஏத்தி வச்சிர்ந்தான்
ஆ ஹா அது அது எப்டினா லாப் டாப்ல வச்சிருந்தததாண்டி நம்ப அப்பப்ப கேமுரால எடுப்
ஆமா ஆமா ஆ அ அ
தோஷ்ல சொல்றேன் அவ்வருத்தப்பட்ட அதுக்கப்புறோ நா அதுக்கப்புறோ என்ன புரோஜனோ ஒரை
கர்ட்டுதா சமைல் பண்ணிட்டு போய்ட்டாங்களா பண்ணீங்ளா நீங்க
ஆ அதெல்லா பண்ணி வச்சுட்டு போய்ட்டாங்க மாங்கா முருங்கக்கா புளிகொழம்பு கேபேஜ் பொரியல்
ஆ ஹ சூப்பர் மெதுவா எப்ப என்னால சா ஓ எப்பனா சாப்ட வேண்டிதா
ஆ அதுல்ல இன்னைக்கு ஈவினி்ங் வந்துட்டு பீச்சுக்கு போற ப்ளான் ஒண்ணு இருக்கு
ம் ம் தனியாவா
தனியா இல்ல நானு இங்க ஃபிரண்ட்ஸ் கூட இல்ல கசின்ஸ் சிப்ளிங்ஸ் கசின்ஸ் அண்ண தம்பி எல்லாரு வரன்னாய்ங்க
ஆ ஆ
அப்டியே ஒரு ரவுண்டு போய்ட்டு வருவோ
ஆ பரவா இல்லியே ஓரளவுக்கு அதுக்கு அ அ ஆ பரவா இல்ல அந்த அளவுக்கு இங்க சுத்தவே விட மாட்டாங்க ரொம்ப ஸ்ரி ட்டா வள்த்துட்டாங்க சின்ன வய்ஸ்ல இருந்தே கேள்ஸ் கிட்ட தான் பேசுனு ஐயோய் யோ எங்க வீட்டுலா கேட்டா நீங்க அதுரு டுவீங்க கேள்ஸ் கிட்ட தான் பேசுணு கோயட்ல தான் படிச்சேன் ஆனாலு ஆ
நாலு நா என் பேரண்ட்ஸ் அப்டி வளக்ல
என்ன அப்டி மட்டுந்தாங்க வள்த்துருக்காங்க அச்சோ நா மாட்டிகினங்க இந்த கூண்டுல வந்து வா கோயிட்லதா படிச்சேன் ஆ ஆனா வந்து பாய்ஸ் கிட்ட பேஸ் கூடாது சொல்டாங்க அதனால சின்ன வய்ஸ்ல இருந்தே பாய்ஸ்கிட்டலா பேசு மாட்டே இப்பரைக்கு பாய்ஸ் கான்டே ட்டே இல்ல அந்த மாரி இங்க உமன்ஸு காலேஜ்லதா படிச்சே நீ வேற
ம் ஹு நம்மக்கு அப்டி இல்ல நமக்கு பேஸ்ணுனா பேஸ்லா இதுல என்ன இருக்கு ஸ்கூல்ல வந்துட்டு ஆஸ்க் அந்த ஸ்கூலே எனக்கு புடிக்காது ஆ எங்க அம்மா ஓர்க் பண்ண ஸ்கூலுன்றதுனால அதனால நான் யாருகிட்டியு பேசு மாட்டேன் கேர்ள்ஸ் கிட்டியே பேஸ் மாட்ட நானு ஸ்டாப்ஸ்லா பாத்தாலே கோம் கோவ்மா வரு உங்களலா நான் பாக்கவே விரும்பலன்ற இல்ல அப்ப அதுக்கப்றோ காலேஜ் நல்லா போச்சு நல்லா சொல்
ம் ம் ம் ம் ஃபிரண்ட்ஸ்லா டச் சுல இருக்காங்களா
காலேஜு ஃபிரெண்ட்ஸின் பாத்தா யாருமே இல்ல எல்லா கல்யாணாயி குடுமோ குட்டியோட போய் கேட்டா ஃபோன் அடிச்சா கொழ இந்தா ழராடி இருடி வர்ற அப்டிம்பா ஒருத்தி தி இன்னொருத்தி சோறு ஊட்டிக்கிட்ருக்கம்பா ஓ இன்னொருத்தி மாமியாரு கூப் போவா எதுக்கு ஒனக்குல்லா நா கால் பண்ணிக்கிட்டுன்ட்டு யாருக்மே பேசுறது கெடையா சொல்லப் போனா என்ன மாரி இன்னொ ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க என்னத் தாண்டி என்னன்னா அவிங்கக் கிட்ட பேசிக்லா
ம் ஏங்க்கூட படிச்சது யாருக்மே கல்யாணொ ஆவ்ல நாங்கள்லா இப்பொ தான எங்களுக்குல்லா எல்லாமே இருவத்ரெண்டு வைஸ்தா
கொஞ்சோ ஃபாஸ்ட்டா சொன்னீங்னா வீட்ல கேக்கு அடுத்த நிமிஷோ அரேஞ்ச் பண்ணி குடுத்ருவாய்ங்க
கரெக்ட்டு கரெக்ட்டுதா கதவு மூடிதா வச்சிருக்க இதுக்கே ஆனாலு கேப்பாங்க ஒட்டு ஆமா ஆமா சொல்லி சொல்லிட்டனா போது ஒரு மாசத்துலே முடிஞ்சிரு கத
ஒரு மாசொ இல்ல நம்ம பேரண்ட் என்ன அவ்ளோ ச சாதுன் நெனச்சிக்கிட்டியா ஒர்றே வாரந்தா
ஆமா ஆமா கரெக்ட்டு தா
இந்த இவ அவ பேரு என்னாது இந்த சிங்கோ படத்துல சொ சூர்யா சொல்றா மாரி என்னது ஒரு நாளக்கி பத்து ட்ரயின் வருது ட்ரய்னுக் கு நூறு பேர நா எறக்கி காட்டவா அந்த மாதிரி
ஐயையோ ஆமா பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஆள்தா அதுக்குள்ளவே ஃபோட் ஒரு ஃபோட்டோன் உருப்புடியா எ என்ட்ட இல்ல அதுக்குள்ள ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ ஏதாச்சி இருக்கா சாரி கட்ண ஃபோட்டோ அப்டி கேக்கறாங்க என்ட்ட இருந்த தா தான குடுக்கற்துக்கு அதுக்குள்ள குடுத்து வெய்க்கிறாங்க எல்லாருக்கு ப்ரோக்கர்கிட்டயே குடுக்கற்துக் இதுக்குள்ள லோள் பட்றாங்க
ம்
சொல்றது எது சொன்னாலு காதுல வாங்க மாட்றாங்களே வேணா வேணா வேணா சொல்ற வேணு வேணு வேணுன்றாங்க அவுங்க
நம்ம வீட்ல இந்த சீனியாரிட்டீக்கு இம்பார்டன்ஸ் குடுப்பாய்ங்கெ அத்னால இப்பதிக்கி ஏ த கொஞ்சொ உருளாம இருக்கு அது வரைக்கு கொஞ்ச சந்தோஷொ இப்பதா எங்க அண்ணனுக்கு கல்யாணானுச்சு போன மாஸ் சொ இருவத்தி ஒம்பதாந் தேதி அடுத்து ஒரு அக்கா இருக்காங்க அக்காளுக்கு முடிச்சிட்டுதா இந்த ஆடு
ட்ரா வருதா
சொன்ன சீனியாரிட்டி வைஸ் வருன்னு
ஆ ஆ ஆ
அதனால அவிங்களுக்கு அவிங்களுக்கு முடியிற வரைக்கு நம்ம கொஞ்சொ ஃப்ரீயா இருக்லா
அஹ எனக்கு இன்னு ஒன் இயர் அவ்ளதா ஃப்ரீயா இருக்கலா அதுக்கு மேல்லா வாய்ப்பில்லே எனக்கு ஏன்னா இப்போ ஒரு அண் ணனுக்கு இந்த இயர் எண்டிங்ள பண்ருவாங்க கண்டிப்பா அடுத்த வர்ஷோ இயர் எண்டிங்ள எனக்கு முஞ்சுரு
ம்
அது எனக்கு தெரிஞ்சி போச்சி நா சொன்னாலு வாய்ப்பில்ல எங்னயாச்சி ஏதோ ஒரு கொழந்த அழுதுச்சுன்னா கொழந்த அழகா இருந்துதுன்னா ஒன்னே இவுங்களுக்கு பேரம் பேத்தி எடுக் குனு அப்டினு ஆச வந்துருமா இது இன்னா இது கதையாருக்கு இது இன்னா கதையாருக்கு நீ என்னா இந்த மாரி சொல்ற ஆ இது மாரில்லா சொல்றது ஆசையா இருக்கு எங்களுக்கு எ என் என்ன விட சின்ன பசங்கல்லா கல்யாணம் பண்றாங்க எங்க ஊர்ல அத பாத்துட்டு சொல்வாங்க ஒன் ன விட எ சின்ன என்ன எ வயசு சின்னவனுங்களா க பேரம்பேத்தி எட்த்துட்டானுங்க நீ இன்னான்னா உன்னு வேணா வேணா சொல்னுக்க கல்யாணொ அப்டி சொல்றாங்க இது மாரிலா வந்து சொல்றாங்க ஒரே கடுப்பா இருக்கு ஷோ ஷோ ஓடுது இப்புடியே டேஸ் அ
தாங்கள சொல்லணு
ஆமா அ ஆ ஆமா கரெக்ட்டுதா என்ன காலேஜ்ல படிச்சீங்க
நா திருச்சி திருச்சி
ஆ ஆ அந்த பக்கமா அப்டியே டோட்டலா ஆப்போ சிட் நா இந்த பக்கோ பாண்டிச்சேரி படிச்சே
ஓகே ஓகே
ம் எல்லா உமன்ஸ்ல படிச்சே கடுப் நா எம் பி ஏ வாச்சு சேரி பொய் படிக்லா கோயேட்ல ஆசப்பட்டே அதுவு கெடைக் முடியல சேக்கல கரஸ் ல படிச்சி முடிச்சே எல்லா வாய்ப்பு இல்லாமயே போகுது ஆ எதுக்கு ஏந்தா படிச்சனே தெரியாம இருக்கே இப்ப பொழம்ப வுட்டாங்க என்ன
ஆனா எம் பி ஏல்லா கரஸ்ல படிக்கிறதுக்கு ஒரு மனதைரியோ வேணு
நா எங்க படிப்பே போய் ஓன் ஸ்டோரி நாம வாட்ட பேஜ பில் பண்றதுதா ஏ வே ல எல்லா கதயையு சேத்து பேஜ முப்பத் அஞ்சி பேஜ் எழுதீட்டு வந்துருவே அவ்ளதா ஏ வேல பாஸ் ஆய்டுவே கரெக்டா எழுதும்போதே தெரிஞ்சுரு பாஸ் ஆய்டுவேன்னு கம்மி பேஜ் எழுதுனா பெயில் அதிக பேஜ் எழுதுனா பாஸ்ன்னு நெனச்சி நானே வந்துருவே
காக்கியே அதேதா
ம் என்ன கன்டென்ட்னே பாக்காம செக் பண்ற அடிமுட்டாள்லா இருக்காங்க தா போல இன்னும் பக் அந்த அளவுக்கு இல்ல ஆனா கரஸ்ன்றதுனால கொஞ்சோ அந்த எக்ஸாம் ஹால் வந்து கொஞ்சோ ஃப்ரீயா விட்றாங்க ஃபோன் அலோட் பண்றாங்க ஆ ஃபோன் ஆ ஃபோன் ஆமா ஃபோன்ல்லா அலோட் பண்ணி எழுதுறாங்க அந்தளவுக்கு நமக்கு தைரியோ கெடையாது நம்ம ஓன் ஸ்டோரி எழுட்டு வர்றது எதுக் கு வீண் வம்பு ஸ்குவாடு ஆ ஸ்குவா ஆ
பேப்பர் குடுத்து எழுத சொல்லி அவிங்களே ஒரு வாட்டி எப்பனா டென்த் படிக்கிறப்ப நா ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே அதனால மேக்சிமம் ஸ்கூலுக் கே நா வரமாட்டே ஐ மீன் பக்கத்துலயே கிரவுண்டுன்றதுனால கிளாஸ் உள்ளயே போ மாட்டே மேக்சிமம் ஒரு சில எக்ஸாம்க்கு நம்ப போய் எழுதி தா ஆகணு பாஸ் ஆய்தா ஆகணுன்ற மாரி இருக்குல்ல அப்ப வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணேங்க ஆனுவல் எக்ஸாம்ல வந்துட்டு நல்லா படிக்கிற பசங்களோட பேப்பர வாங்கி நீ எழுதுனது போது குடு நீ இத பாதியாது எழுது அப்டின்னு சொல்ட்டு வாங்கி கொடுத்தாங்க அது அது ஒண்ணுதா அந்த டைம்ல அது ஒன்னு தா நா இந்த காப்பி அடிச்சது இந்த பேப்பர பாத்து எழுதனது இந்த மாரி என் லைஃப்ல நடந் த ஒரு விஷயோ அது அத தாண்டி வேற எங்கயு இந்த காப்பி எல்லா அடி ச்சதே கெடையாது ஆசதா ஆனா கொஞ்சோ பய பயமா இருக்கு
ஓன் ஸ்டோரி எழுதியே பாஸ் ஆயி பழகிட்டே அப்டியே வந்துட்டே அப்டியே கடந்து வந்துட்டே ஒன்னு உழுந்து விழுந்துல்லா படிக்க மாட்டே எதன்னா சும்மா ஆ டாபிக்ஸ் பாத்துட்டு ஓன் ஸ்டோரி உள்ள எழு துறதுதா நம்ம வேல
ம் ம்
பில்டப் பண்ணுவே வீட்ல படிக்கிற மாதிரில்லா அப்டியே அப்பதா ஸ்நாக்ஸ்ல்லா எடுத்துன்னு வந்து குடுப் பாங்க ஃபேன் போடுவாங்க லைட் போடுவாங்க கதவு மூடுவாங்க நல்லா இருக்கு அதனால வேணுன்னே புக்கல்லா தெறந்து சத்தமா படிப்பே வேற
அந்த சீனே கெடையாது இங் கெல்லா படிக்கிறியா படி படிக்கலியா போ நீ படிச்சா நீ நல்லா இருக்க போற அது போகுது அப்டின்ட்டு வுட்டுருவாங்க
ஆ நா கத்தி கத்தி வேற படிப்பே சின்ன வயசுலருந்தே சவுண்டா படிப்பேனா ஏ தம்பி அப்டியா டோட்டல் ஆப்போசிட் அப்படியே புக்க மட்டு பாத்துனே இருப்பா அது மாரி படிக்க கத்துக்கடா அக்கா மாரி சொல்வ